ஆ ஹலோ
ஆ சொல்லு ப்ரோ கேக்குதா ஹலோ ஹலோ ஆ கேக்குது ப்ரோ
ஒ ஓரே நிம்ஷோ
ஆ ஆ உஹ
அ ஹலோ
அ சொல்லு ப்ரோ கேக்குது ப்ரோ
ஆ
என்ன ப்ரோ பண்றீங்க சாப்புட்ணு ப்ரோ
மதிய சாப்பாடே நீங்க சாப்பிட்டு ஓகே ஓகே நா மார்னிங்கே இப்பதா சாப்ட்டே ஆமா
எப்டி சொல்றது இப்ப போய் சாப்ட்டாச்சுங்க இப்ப ஒரு அஞ்சு பேர் வருவானுங்க இந்த மாரி எவெஎவெல்லா சாப்பற்றானோ வந்து புடுங்கி சாப்பற்றதுக்கு அவனுங்க வந்தானுகனா சாப்பற்றதுக்கு சாப்பற்ற மாரியே இருக்காது ப்ரோ அதுனால சாப்டவே முட்ல அதுனால சாப்ட முடில அவனுங்க ஒரே ஒரு வாட்டிக்கூட காசு குடுத்து வாங்கி காசு குடு நா வந்து கேட்டுருவே மூ மூஞ்சீலா அச்சா மாரி இந்த மாரி சாப்டாதிங்கடான்டு அ அதுக்கப் பறமா அப்டியே அவ்ளதா
அப்பயு வந்து ப சாப்டுவாங்கல்ல நம்ம என்ன சொன்னாலு நம்ம என்ன சொன்னாலு அவ்ங்க டிவோ வருவாங்கல்ல கூட
ம்
செரி இப்ப கிளாஸ் இப்பதா இப்ப பிரேக் முடுஞ்சு உ அடுத்தது அடுத்த மணி எப்போ கிளாஸ் ஒண்ணுவா ஹாஃப் அன் அவரா ஒரு மண் நேரக்கு அப்பறமாவா
இப்ப வந்து கரக்டா ஒரு மணிக்கு ப்ரோ கிளாஸு
ஓ ஓகே ஓகே ஓகே அப்பறோ கிளாஸ் எல்லா நடத்த ஆரம்பிஸ்ட்டாங்கள்ள இப்போ இன்னக்கி என்னா
இன்னக்கி வந்து ஃபஸ்ட் ரெண்டு பீரியட் வந்து சம்மு சம்மு சொல்லி குடுத்தாங்க
ம மேத்தமேடிக்ஸா
ஆஹா இல்ல இல்ல ஃபினான்சியல் மேனேஜுமண்ட்டு
ஓகே கே
அதுக்கப்பறமா காஸ்ட் அகோண்டிங்கு
சரி சரி அது எப்டி அவுங்க சொல்லு சொல்லி குடுக்குறாங்கனா நம்ம போர்ட்ல போட்டு எக்ஸ்ப்ளைன் பண்றாங்களா இல்ல டேரக்டா நோட்ஸ் குடுத்துரு
அப்டிலா இல்ல ஒரு மிஸ்ஸு சூப்பரா சொல்லி தராங்க ப்ரோ இது இது மாரி சொல்லி குடுத்ததே இல்ல ஏ எப்டி சொல்றது ஒரு ஒரு ஸ்டெப்பா பொறும்மயா எல்லாரு லிசன் பண்றாங்களா இல்லயான் பாத்துட்டு கரட்டா சொல்லிக் குடுக்குறாங்க நம்ம ஒரு ஒரு இப்ப மேம் வந்து எப்டி சொல்றது அவ்ங்க பாட்டுன்னு வருவாங்க நீ பச்சா படி படிக்கலான போ பச்சா நீ நல்லா இருப்ப படிக்கலனா அவ்ளதா அப்டின்னுட்டு போய்னே இருப்பாங்க அதுக்கு நீ வந்து எதுமே பேசாமயே இருக்கலால
ஆமா ஆமா
அது அது அவுங்க வந்து செம்ம இது அவுங்க நானு பாத்துனு இருக்குறே மூணு வருஷமா பாக்குறே அவுங்க எதாச்சு ஒரு கிளாஸாச்சு உருப்படியா எடுப்பாங்கன் பாத்தா வருவாங்க ஆனா அவோ எழுதி போடுவாங்க கத்துவாங்க போயினே இருப்பாங்க ஆனா அவுங்க சொல்றது புரியாது அவுங்க நடக்குறது புரியாது
இந்த நாங்க எங்களுக்கு அப்டிதா ஸ்டா ஸ்டாடிங்ல இருந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் மன்த் பேட்சில்லயா எங்களுக்கு வந்து அந்த இந்த சர்க்யூட்டு அதல்லா போ ஒ வரைவாங்க அண்டு கேட்டு ஆ நாட் கேட்டு எல்லா எதேதோ சொல்லுவாங்க அந்த டையர் புரிவே புரியாது அவுங்க திடீர்னு வந்து ஒரு ஆளு இப்ப கிளாஸ் நடத்துறப்போ திடீர்னு எல்லாரு அ தூங்குறாங்களா இல்ல லிசன் பண்றாங்களா இல்ல என்றது கொஸ்டின் கேப்பாங்க இல்லயா அப்டியெல்லா மாட்டி ரொம்ப இதா போகு நம்ம ஒண்ணு சொல்வோ அவரு ஒண்ணு சொல்லிருப்பாங்க கடசி எக்ஸாம் வரு இல்லயா அப்பதா உக்காந்து இது என்னான்றது படிக்க ஆரம்பிப்போ இந்த லாஸ்ட்டனா தர்டி டேஸ்ஸுன்னா அப்பதா
நம்போ இப்பல்லா வந்து அவுங்க சொன்னா கூட அந்த அளவுக்கு வந்து லிசன் பண்ணுவனா இப்போ ஒரு ஃபாட்டி மினிட்ஸ் கிளாஸ்னா ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டுவென்ட்டி மினிட்ஸ் தா லிசன் பண்ணுவோ கரைக்டா. அதுக்கப்பறமா அவ அவ மைண்டு மாறிடு.
அது எப்டின்னா ஒருத்தரு நடத்துறப்போ வந்து ஒரு பேட்டன்ல பண்ணுவாங்க ஒரு பேட் டன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டாட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாட் பண்ணி ஒரு கத மாரி போவாங்க. அதுக்கப்மா மெயின் கான்செப்ட் போவாங்க. கொஞ்சனா ஒரு இருவுது நிம்ஷந்தா எது எந்த கான்செப்ட் எடுத்தாலு ஒ இருவ்து இருவ்து நிமிஷோ வரிக் கண்டினியூ பண்ட்டு அதுக்கப்புறோ ஒரு ஃபை மினிஸ் பிரேக் உடுவாங்க ஏனா கண்டினியூஸா பண்ணா தூங்கிருவாங்கன் தெரியுல்ல.
அதுக்கப்பறமா டைம் எப்டிதா போதுன்னே தெரிய மாட்டின்து ஆனா போய்ர்து ப்ரோ. அந்த ஒரு ப்ரியடு
ஒ ஒரு ஒரு பிரியடு எத்தன மண் நேரோ ஒரு மண் நேரமா இல்ல ஃபாட்டி ஃபை மினிட்ஸா? ஓகே அத்தா நாப்பத்தஞ்சு நிம்ஷோன்றது அம்பது ஆயிடுச்சு செரி.
ம். த அ நாப்பத்தஞ்சி நிம்ஷந்தா.
ஒவ்வொரு பீரியடுக்கு ஆ கேப்பு பீயக பீரியட்லக்கே தான.
கேப் எல்லா கெடையாது ப்ரோ ஒட்டனே ஒனே வருவாங்க.
இப்போ உங்குள் கண்டினியூசா எத்தன பீரியடு இருக்கு மானிங்கு காலைல மூணு பீரியடு தொடந்து.
ஆமா தொடந்து அதுக்கப்பறமா பிரே க்கு அதுக்கப்மா ரெண்டு பிரீயடு அந்த ரெண்டு பிரீயடு போறதே தெரியாது.
ஆமா இதா உங்குளுக்கு வந்து நடுவுல மொத்த பீரியடே அ ஞ்சின்றனால ரண்டு மணிக்கு உட்றாங்ளா இல்ல உங்குள் அந்த பிரேக் இருக்காது எங்குளுக்கு வந்து நால் மணிக்கு ஆமா எங்குளுக்கு நாலு நால்ரைக்கு உடுவாங்க. கண்டினியூசா முடிச்சா சீக்மா போய்ல்
ஆமா இப்போ ஒன் அவர் வந் டு பிரேக்கு அந்த ஒன் அவுரு கொஞ்சோ முன்னாடி உட்டா ஒன்ற மணி ஒன்ற மணிக் உட் டா நாங்க ஒ ரெண்டு மணிக்ல்லா வீட்டுக் போய்டுவோல்ல. அது கொஞ்சோ கர்ட்டாருக்கு.
அ அது கண்டினியூசஸா பண்ண முடியாதா ஒக்கார முடியாதுல்ல அப்டி பாத்தா.
அதெல்லா ஒக்கார்லாம் ப்ரோ அது ஒன்னு அவ்ளோ பெரிய விஷ்யொ இல்ல எல்லா காலேஜு அப்டிதா ப்ரோ.
எங்குளுக்கெல்லா எ எங்குளுக்கெல்லா ரெண்டுப் ரெண்டு பிரேக் ரெண்டு பீரியடு தா. அ ஃபஸ்ட்டு மார்னிங் ரெண்டு பீரியடு. அதுக்கப்போ ஒரு ஹாஃப்னவரா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரேக்கு கால் மண் நேரோ அதுக்கப்மா அடுத்தர அடுத்த ரண்டு பீரியடு அதுக்குமா லன்ச் இருக்கு அதுகப் ம தியோ வந்து கண்டினியூஸா வந்து ஒரு மூணு பீரியடு இருக்கு.
அ பரவால்
டி போன
இப்ப எப்டி சொல்றது அது காலேஜ் போர்துலாந் தெரியமாட்டன்து ப்ரோ.
ப்பு போர் இப்ப போர் அடிக்கு. ஆமா போய்ட்டு முடிச்ட்டு நீங்க வேலைக் வரப்போ ஏண்டா வந்தோ காலேஜ்லியே நல்லாருக்குன்னு.
அ அப் பிடி எனக்கு வந்து இப்போதைக்கி நா காலேஜ்ல தா இருக்கே ஆனா எனக்கு அந்த மாரி ஃபீல் வந்ததில்ல. எனக்கு எந்த மாரி ஃபீல் வந்ததுனா எனக்கு ஸ்கூல் ஸ்கூல் லைஃப் விட்டு மேதா அந்த ஒரு ஃபீலிங் நாம்பரு
ஆ ஆமா இது முடிச்சா தெரியு அப்போ
ஏன் இல்ல ப்ரோ காலேஜ் வந்து வொர்த்தில்ல ப்ரோ ஸ்கூல் மாரி இல்ல ப்ரோ நாங்க ஸ்கூல்ல எல்லா வந்து ப்பா எவ்ளோ ஜாலியா இருப்போ ஒரு ஒரு நாளு ஜாலியா இருப்போ செம்மயா இருக்கு
எங்களுக்கெல்லா வந்து ஸ்கூலு ஸ்கூல் லைஃப் வேனாட்டா திருப்பியுன்ற அளவுக்கு இப்ப கூட நா ஃபீல் பண்ணுவ ஏனா இந்த அளவுக்கு ஒரு கு ஆமா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு
ஏன் ப்ரோ அதான் ப்ரோ ஒரு ஒருத்தவங்களுக்கு ஸ்கூல் செட் ஆகுது ஒவ்வொருத்தவங்களுக்கு காலேஜு செட் ஆகு
அது எப்டி சொல்றது கிரேடு பிரிப்பாங்க தெரிமா
ஆமா
அதெல்லா ரொம்ப டார்ச்சரா நா சொன்ன எப்போ டென் டுவெல்த்ல கிரேடு இல்ல செகண்ட் ஸ்டாண்டர் தேர்டு ஸ்டாண்டர்ல்ல கிரேடு பிரிப்பாங்க
அ அ
டல்லர்ஸு அந்த அ நல்லா படிக்கிறவங்கன்னு இருப்பாங்க இல்லயா
ம் ம்
அப்டி பிரிச்சிடுவாங்க அப்டி பிரிச்சால்லா ஸ்கூல் போவீங்ளா நீங்க
ஹஹ
டல்லர்ஸ்ல்லா ஒரே கிளாஸு எப்டினா ஆஹா அப்டி இல்ல எப்டினா கிளாஸ்ல நம்ம நார்மலா ஒரு ஒரு கிளாஸ் இருவது முப்பது பேர் இருப்போ இல்லயா ஆ இருவது முப்பது பேர்ல ஒரு ஃபர்ஸ்ட் செக்ண்ட்ல ஒரு ரேங்க் எக்ஸாம் எழுதுவோ அந்த செமஸ்டர் அது செமஸ் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரு அந்த ரிசல்ட்ட வெச்சு கிளாஸ் பிரிச்சிடுவாங்க அந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுல இருக்குறவங்க செகன்ட் ஸ்டாண்டுல இருக்கறவங்கள வெச்சு பிரிச்சிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுல யார் யார் டவ்லர்ஸ்ஸோ அவுங்கெல்லா ஒரு கிளாஸ் போட்டுருவாங்க இப்ப பசங்களோட இருக்கறவாங்க எல்லா தனியா போயிட்டு டல்லர்ஸ் கிளாஸ்ல ஒக்காந்து அது தமிழ் எனக்கு தமிழே வந்து ரொம்ப கஷ்டோ ஐ மீன் அவுங்க என்ன நடத்தறாங்ளோ அத எழ்தர்றதுக்கு அந்த தப்பு நா எல்லா எக்ஸாம்ல தூங்கிருக்க எக்ஸ்சாம் எழுதாமயே சும்மா தூங்கிட்டிருப்ப
அந்த அளவுக்கு எனக்கு
நா எல்லா இல்ல தமிழ் எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி எப்ப இப்பவு அப்டிதா இப்ப கூட நான் உன்கிட்ட பேசறனா வீட்ல பேசறனால எழுது பட் தமிழ் இப்ப கூட நா தமிழ் மீ எங்களுக்கு கா ஸ்கூலுக்கு மீட் பண்ண போறோ யாரா பசங்க டீச்சர்ஸ்ங்க யாரு பழையவங்க யாரு மீட் பண்லா அப்டின்னு சும்மா போணுனா தமிழ் தமிழ் டீச்சர் இருந்தா போவே மாட்ட அந்த அளவுக்கு இப்ப கூட எனக்கு அவுங்க ஒரு எப்டி சொல்றது பயோ
எப்டி சொல்றது நானெல்லா வந்து காலேஜ்ல வந்து தமிழ்ல ரெண்டு அரியர் ஸ்டார்டிங்ல ரெண்டு இது ரெண்டு செம்மு
ஓகே சேர் சேரி
ம் மூணாவது செம்மு வந்து மூணாவது செம்மு தமிழு நாலாவது செம்மும் தமிழ் நாலு செம்மு தமிழு ரெண்டு வருஷோ தமிழ்
அத் அது வா அதேதா புரியிது புரியிது அந்த தமிழு இந்த மேக்ஸ் கூட ஓரளவுக்கு கொஞ்சோ தாக்கு புடிச்சிடலா
உம் அதா நா சொல்றது கேளுங்களே அதுக்கப்புறமாது மூ பஸ்ட்டு ரெண்டு த தமிழு அரியரு மூணாவது செம்மு வந்து எங் சாரு அசிங்க படுத்துரா அசிங்க படுத்துரானு எப்டி சொல்றது வெறுப்பாயிச்சி சி இன்னடா இவரு பண்றாறே அந்த மாரின்ட்டு அதுக்கப்பறமா எக்ஸாம் பக்காவா எழுதுன ஃப்ரோ
செர் செரி
எப்பிமே தமிழ் அந்த அளவுக்கு வராது எப்டி பார்த்தா ஒரு இருபது இருவத்தி அஞ்சு பக்கோ எழுதுறே
ஓ ஓ
அதுக் அப்றமா எழுதி மூணுமே ஒரே அட்டம்ட்ல பாஸ் பண்ண ஃப்ரோ மூணு தமிழு
நால்லா தமிழ் எக்ஸாம் எழ்தந்து இப்போ கூட எனக்கு நியாபக இருக்கு அந்த நைட்ல ட்ரீ கனவு வருல்ல ப்ரோ பிசாசு தொறத்துற மாரி கனவு அது மாரி தமிழ் எக் ஸாம் எழ்தற கனவு மட்டுந்தா எனக்கு வரும் டென்துல அது எயித் நைன்த் டென்தலல்லா வி ஆ க்ளாஸ் எழ்துவோ இல்லையா அந்த அ அதல்ல இன்னு அந்த ஒ ஒ ஒரு இது இருக்குல்ல நம்ம ஒருப் பாடல் பாடல்னா அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல நம்ப எப்பமே ஆ மனப்பாட்மா அது குடுப்பாங்கல்லா எப்பமே எக்ஸாம்க்கு வரு அது நா கண்டிப்பா எல்லாத்தியு தொ தப்பு தப்பா எழுதுவே எல்லா டைமும் மறந்துடுவே இல்ல படிச்சிட்டு போவே மறந்துடுவே எழ்தமா வுட்டுருவே அப்பமா இந்த இலக்கியங் ஒன்னு வருல்ல
ஆமா
இலக்கியம்ன்னு ஒரு எக்ஸாம் வருல்ல ஆ த அது அது சுத்தமா பெயில் ஆயிருவே ஆமா தமிழ் டூனு அதுல சுத்தோ அதுல வந்து ஆ அந்த பர்ஸ்ட்டந்தனெ கொஷின்ஸ் கேப்பாங்களா அதல்லா தப்பு ஆனா கட்டுரை கதை அதல்லா இருக்குல்லியா அதல்லா க கர்ட்டா எழ்திருவ அதனால தா பாசானதே நா அதனால் மட்டுமே கா பாஸ் ஆன அதுவுல்லாம டென்தலல்லா ஆ எக்ஸாம் எழ்துவோல்லையா அது வந்து ன்னு எல்லா எக்ஸாம்யும் மதியோ வரு மதியோ இல்லன்னா ஒரு பதனோரு மணிக்கு மேல பன்னென்ர அந்த மாரி தா எக்ஸாம் போடுவாங்க மோஸ்ட்லி நல்லாவே நல்லாவே எழுதிட்டுப்பே தூங்கிருப்ப எழ்ந்து பாத்தா அதா ஆ ட்ராகன் படத்துல வருல்ல அதே மாரி அதே மாரி எழுதிட்டே இருப்பே தூக்கோ வந்துரு எழுந்து பாத்தா உன்னு அரை மண் நேரோந்தா இருக்குன்னுவா அதே மாரிதா திருப்பி கால் பண்றீங்களா எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க டைரக்டாவே கால் பண்ணுங்க ஆஹ் ஆன்லைன் ரெடியாவே இருக்கே ஆ